கேக்துங்ளா ப்ரோ
ஆ ஆ இது டோட்டலா இது அஞ்சாது காலா நாலாது காலா இது நீங்க பண்ணது
தெர்ல நா செரியா கணக்கு பண்லயே நீங்க எதுவு பண்லையா நா சரியா கணக் பண்ல
எனக்கு தெரிஞ்சி இது அஞ்சாவதுனு
தெர்லயே நா அப்டியே ஃபோன் பே ஆ ஓகே அதா எங்கள்து எங்கள்து வந்து ஹாஸ்டல் ஹாஸ் பக்கத்துல வந்து ஒரு மூணு பிளாக்குருக்கோ யூ ஜி பிளாக்கு பி ஜி பிளாக்கு அது சென்ட்ரு பிளாக்கு சென்ட்ரல் பிளாக் மட்டு கொஞ்சோ பெருசா இருக்கோ அந்த சென்ட்ரு பிளாக் இப்ப வந்து நடுவுலயே ஒரு வீடு மேரியே இருக்கோ அது வார்டன் ஸ்டே பண்றதுக்கு வீடு மொத்தோ வந்து மூணு கேட்டகரியா பிரிச்சிருப்பாங்க ஃபஸ்ட்டியரு செகண்டியரு தேர்டியரு கீழ வந்து கிரௌண்ட் ஃப்ளோர்ல வந்து ஸ்டாஃப்ஸ் மட்டு இருக்குற மாரி அங்க ஸ்டாஃப்ஸ் ஸ்டே பண்ணுவாங்க அந்த ஒரு சென்ட்ர் பிளாக்ல வந்து சென்டர்ல ஒரு வீடு சூப்பரா இருக்கோ அந்த வீடு அது வந்து அங்க வந்து வார்டன் ஸ்டே பண்ணுவாங்க அவுங்க வந்து தனியாதா இருப் ஆ அது அவுரு வந்து ஃபுல்லா ஆ நீங்க வந்து சொன்னீங்கங்கள இந்த ஸ்டடி பண்ணணோ அப்டின்னு சொல்ட்டு என்னுள் ல வந்து ஒரு பதினோரு பதினொன்றரை மணிக்கு மேல வந்து லைட்டு லைட் எரியதா அப்டின்னு ரூம்ல பாப்பாங்க ரூம்ம லாக் பண்ணிருக்கணோ லைட்டு எரிஞ்சா வந்து ரூம் தட்டி கேப்பாங்க ஏ இவ்ளோ நேரோ என்ன பண்றீங்க தூங்காம எங்களுக்கு ஸ்டடி டைம்லா கடையாது ஸ்டடி டைம்லா எங்களுக்கு குடுத்தாலு படிக்க மாட்டோ அதனால வந்து
அது எங்குளுக்கு இல்ல எங்குளுக்கு இல்ல அது வந்து எதுக்காகனா அந்த ஃபர்ஸ்டியரு நம்மோ முடிக்கிற இல்லையோ ஃபர்ஸ்டியர் படிச்சிட்டு இந்த பர்ஸ்ட் செமஸ் முடியுது இல்லீயா அதுக்கப்போ வந்துருக்குல்ல ரிசல்ட் எல்லா யார் யாரு எத்தன ஃபெயில்னு அத வந்து வாடக கொடுத்து அத பாத்துட்டு அவுங்க ப படிக்க சொல்லுவாங்க ஏன்னா ரூம் இப்போ அதுக்காக ஹாஸ்ட்டல்ல ஒக்காந்துட்டு படிக்கலானா ஹாஸ்டல் வார்டன கேப்பாங்க இல்லயா என்ன பண்ணுவாங்க ஹாஸ்டல போயிட் அதனால அவுங்க ஒரு இதுக்கே அவுங்களாவே எடுத்துக்கிட்டு அவங்களாவே ஃபாலோப் பண்ண ரூல்ஸ் அது அவரு பிரின்ஸ்பால்ல யாரு போடல யாரு படிக்கணோன்னு
எங்கள்து அதா அந்த பதினொன்ற மணிக்கு மேல நீங்க வந்து லைட்டு யாரு போட்றக்கூடாது ஆனா பசங்க என்ன பண்ணுவாங்க லைட்ட ஆஃப் பண்ட்டு ப்ரைட்னஸ் கம்மியா வெச்சுட்டு ஃபோன் யூஸ் பண்றது ஃபோன் பேசுறதுன்னு பேசிட்ருப்பாங்க அப்டி இல்லன்னா வந்து வாடன் வீட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய மரோ ஒண்ணு இருக்கோ இந்த ஒக்காஞ்சி ஸ்டடி பண்றதுக்குன்னே சூப் பரா கட்டி வச்சிருப்பாங்க அங்க அங்க போய் படுத்துட்டு பேசுவாங்க ஆனா அவருக்கு தெரியாது அங்க லைட்டு இருக்காதனால அங்க தெரியாது அங்கயே அவர் வீட்டு பின்னாடியே வந்து பே சிட்ருப்பாங்க படுத்துட்டு ஃபோன்ல அங்க வந்து ஒரு குழி மாரி இருக்கோ மரத்துக்கு உள்ள ஃபுல்லா சிமெண்ட் போட்டு மரத்துக்கிட் வேராண்ட மட்டு மண்ணு இருக்கோ மத்தபடி குழிமாருக்கோ அங்க எங்க அங்க வந்து எல்லா ஒக்காரத்துக்கு சூப்பரா இருக்கோ அங்க ஒக்காஞ்சி ஃபோன் பேசுவாங்க இவருக்கு தெரியாது இவரு வந்து இங்க வந்து லைட் மட்டு பாத் செக் பண்ணிட்டு திருப்பி போயிடுவாரு
ஆமாங்க
பசங்க வந்து அங்கேயே போயி ஃபோன் பேசிட்டு வருவாங்க இல்லன்னா வந் து நைட்ல ரூம்ல லாக் பண்ணிட்டு லைட் ஆப் பண்ணிட்டு நம்ம ரீல்ஸ் பாக்றதோ இது பண்றதோ அது மாரி இது பண்ணுவாங்க இந்த ப்ளூடூத் ஸ்பீ எல்லா வச் சி பாட்டு கேட்க போது சவுண்டா கேட்டா வந்து சீனியர்ஸ்லா வந்து இது பண்ட்டு போவாங்க சவுண்டு் கம்மியா வைங்க நாங்க படிக்கிறோ அப்படின்னு சொல்ட்டு இது பண்ணுவோ அவுங்ளுக்கு அந்த
சீனியர்ஸ்ஸா தா சீனியர்ஸ்ஸா தா சீனியர்ஸ் படிக்கிறதுதா சத அதிகோ வந்து ஜூனியர்ஸ்க்கு வந்து சீனியர்ஸ் வந்து இது பண்ணுவாங்க
ஒரு முற பாட்டு ஏதோ ஒரு பையனுக்கு பர்த்டே அப்படின்றத்னால அன்னைக்கு நைட்டு வந்து ஃபுல்லா பாட்டு அது இதுன்னுட்டு வெடிகால வெடிகாலத்துல இருந்தே இது பண்ட்டாங்க பசங்க ம்ச் ஃபுல்லா ப்ளூடூத் ஸ்பீக்கர் வச்சு பாட்டு அன்னிக்கு வந்து வாடனு வந்துட்டாரு சீனியர்ஸ்லா வண்ட்டாங்க
ஏ ஏ அதெல்லா நடக்கு ஏன்னா நாங்க இருக்கிறது வந்து அந்த ஹாஸ்டலுக்கு பின்னாடி எங்க அ காலேஜ்ஜூ கிரௌண்ட் இருக்கு அது ரொம்ப பக்கத்துல அதுக்கு அ அப்படியே கொஞ்சு வந்து ம மலை அடிவாரோ எங்க காலேஜுமே இருக்குருது வந்து அந்த மல பக்கத்துல அங்க வந்து மாடுங்க இப்போ மாடுங்கன்னு மத்த வெளியே அவு ஆ அங்க இருப்பவங்கள்ல வீடுங்கல்லா இருப்பாங்க இல்லையா அங்க அவங்க மேய்க்கிறதுக்கு அங்க கட்டியிருப்பாங்க அங்க சாணி இருக்குல்ல பர்த்டே ஈவெண்ட்க்கு தூக்கிட்டு வந்துருவாங்க
ஓ ஆமா ஆமா ஆ
பக்கெட்ல கலக்கி அவ மேல ஊத்தி
கரச்சி மேல ஊத்துவாங்க எங்க ஆமா ஆமா எங்குளுதுல வந்து ஒண்ணு இந்த வாலிபால் கிரௌண்ட் இருக்குதுல்ல அந்த கம்பி ஒண்ணு வருமே அதுல அதுல வந்து பாத்தா அதுல கட்டி போட்டு பின்னாடி கையு காலையு அதுல கட்டி போட்டுட்டு மு முட்டே தக்காளி அப்புறோ இந்த சாணி இது மாரில்லா ஊத்தி ரொம்ப இது பண்ணுவாங்க
க நாங்க வந்து வெளிய இருந்து வாங்கினு வந்து சாப்பிடலா எல்லா இருக்கனால அங்கிருந்துனால அங்கிருந்து கூட வாங்கினு வந்து
ஆமாம் ஆ முட்டை அடிக்கிறது அவ மேல அந்த தக்காளி இது பண்றது அவ அன்னைக்கு பத்தேயோ வரே இருக்காது அவனுக்கு ஒரு மாரி இருக்கு
ப்பா ஸ்மெல்லு ஸ்மெல்லே நாறிடு ஆமா அது அடிக்குரதவிட கிளீன் பண்றது அதிகோ கஷ்டோ
ஆமா அவ அன்னைக்கு ஃபுல்லா அவபாத்ரூம்லேயே தா இருந்து குளிச்சுக்கிட்டு இது பண்ணிட்டு அதே மாரிதா ஏன் பர்த்துடேக்கு பண்ணாங்க ஃபுல்லா வந்து இது பண்ணிட்டு ரூம்லேயேதா வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணோ கேக் வாங்கினு வண்ட்டாங்க ஸ்ப்ரே வாங்கிட்டு வண்ட்டாங்க அவுட் வாங்கிணி வணாட்டாங்க இப்ப பாக்க பாத்தீங்கன்னா முட்ட ஒரு அட்ட வாங்கினு வண்டானுங்க ஃபுல்லா எல்லா முட்டையு அன்னைக்கு அந்த ஒரு டே ஃபுல்லா என் தலையில தா இருந்துச்சு அந்த முட்டை எல்லாரு அடிச்சு நானு உடல நானு எடுத்து எல்லாரையு அடிச்சிட்டே எல்லாரு கேக்குறாங்க உனக்கு உ மேலதா அடிக்க வாங்கினுவந்தே நீங்க ஏ மேல எடுத்து அடிக்கிறீங்க அப்டினு சொல்லிட்டு இப் கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சு பேர் சொன்னல்ல பதினஞ்சு பேரு மேலே அன்னைக்கு ஃபுல்லா நைட் ஒரு பத்து
ஒரு இல்ல அ ஒரு லெவலுக்கு மேல அது அத தூக்கிட்டு போறப்பதா அந்த இத பாக்குறோ இல்ல யூடியூப்ல எல்லா ஏக பட்டது நடந்திருக்கா வாய் இதுலயே வந்து சில பேருக்கு இஸ்யூஸ் நடந்திருக்கு அந்தல்ல பத்ரே வந்து பார் ஆமா எக்ஸ்ட்ராவா தூக்கிட்டுப்போ ரொம்ப கஷ்டப்பற்றாங்க
ஆமா என் பர்த்டே அன்னைக்கு நா மட்டும் குளிக்கல எல்லாருமே குளிச்சோ சேந்து எல்லாருமே ஒரு பதினைஞ்சு பேர் சேந்து குளிச்சானுங்க எங்கூட பாத்ரூம் ஃபுல்லா
அதேதா
எல்லாரு மேலயு அடிச்சு வுட்டே அன்னைக்கி என் மேல மட்டு ஏன் அடிக்கிறீங்க அப்டின்னு சொல்லிட்டு எல்லாரு மேலயும் அடிச்சுட்டே நீங்க பர்த்டே எல்லா செலிபரேட் பண்ணிருக்கீங்ளா உங்க ஹாஸ்டல்
ஆ அதல்லா ஹாஸ்ட்டல்லல்லா எல்லா நெறைய ப்ரோ நெறைய வரு நம்புள்தல்லா நம்மள பத்தி டெலிவரி டைக்கு கொஞ்சோ நம்ம லீவ் இருக்கு அ வந்துருவ
ஆ எந்து கரெக்ட் எந்து கரெக்டா ஒர்க்டேஸ்ல தா வரு
எது கரெக்டா லீவ் வந்துரு ஏதோ ஒரு வேல வந்துரு நா இருக்கவே மாட்டா ஹாஸ் டல்ல எப்புடியுஅந்த டைத்துக்கு மத் புத்தகங்கள் எல்லா இருக்கு அ அது பசங்க வந்து இந்த எல்லாரையு நம்பர வந்து எப்டி சேவ் பண்ணுவாங்கன்னா ஐ மீன் ஒவ்வொ எல்லார் நம்பரையு போட்டு அவனோட பர்த்டே டேட்டும் சேவ் பண்ணி வெச்சுப்பாங்க
ஆம்மாமா அப்பதா ஈஸியா இருக்கு பர்ம்னட்டா இது பண்றது விஷ் பண்றது கரெக்டா இருக்கு அவ்ங்க விஷ் பண்றதுக்கு சே சே சேத்து வெக்க மாட்டாங்க அவங்க வேற விளாறத்துக்கு அவங்க சேவ் பண்ணிருப்பாங்க
ஆமா அது ஏகப்பட்ட ஆமா அதல்லா ஓரளவுக்கு நல்ல ஈவென்ட் நல்லா பண்ணுவாங்க நல்ல ஒரு சீனியருக்கும் ஜூனியருக்கும் பிரச்சன வராது எங்க காலேஜ்ஜ பொறுத்த வரைக்கு அந்தளவுக் பெருசா எதுவும் போனதில்ல ஜூனியருக்கும் ஜூனியர் பசங்க அத மாதிரின்னா வேற வேற டிார்ட்மெண்டுக்கு ஆயிருக்கு அதெல்லா ஒரு பெரிய கத ஒரு பைய அதா சி ஆ இந்த மெக்கானிக்கு சிவில்ல வந்து கொஞ்ச இதாவு பொண்ணுங்க இருப்பாங்க கம்பேர் பண்ணி மத்த டிபார்ட்மெண்ட்ட பொறுத்த வரைக்கு அதில ஏதோ ஒரு பொண்ணு ந எங்க க்ளா எங்க காலேஜில எங்க இதுலா சீனியர் பையனுக்கு அந்த பொண்ணுக்கு புடிச்சிச்சு அவ ஃபாலோ பண்ட்டே இருந்திருக்கா
ஆ
அது வந்து சிவில்க்கு மெக்கானிக் அ பசங்களு பாவ அந்த பொண்ணு எங்க க்ளா இ சி டிபார்ட்மெண்ட்லந்து பாத்துட்டு இருந்தது பாலோப் பண்ணிட்டு சுத் திட்டு இருந்தது ஆனா ப்ராப்ளம் வந்தது ஆட்டோ டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஆட்டோ டிபார்ட்மெண்ட்னா ஆட்டோமொபைல்ஸ் இருக்கு இல்லையா அந்த ஆட்டோமொபைல் இக்கறவங்க வந்து ஐ டி டிார்ட்மெண்டு ஹாஸ் டல்ல இருக்க ரூம்ல ஒரு ரூம்ல நா பெரிய ரூம் ஓரளவுக்கு ரவுண்டா இது ரெக்டாங்கில் ஷேப்ல இருக்கு அதுல மொத்தோ கிட்டத்தட் ட இருவத்தஞ்சு பேர் இருந்தாங்க உள்ள சரி யார கூப்பிடற அவன அந்தப் பைய அந்த சீனியர் வந்து யாரோ கூப்புறாங்க வாங்கன்னு சொல்லி அம்ச்சிருக்காங்க செரி எதோ பசங் கூப்பறாங்கன்னு போயிருக்காரு போய் பாத்து இருவத்தஞ்சு பேர் அங்க உள்ள உக்காந்து அவ்ங்கிட்ட அவர் பஞ்சாயத்து போயிட்டு ருக்கு
எதுக்கு பஞ்சாயத்து நீங்க பாக்க கூடாது அப்டின்டா இல்ல வேற எதனாவா
ஆஹா ஆமா பாக்க கூடாதுனு பட் ஆனா அங்க இருக்கிற பன் பாக்கேட்ன்னா அந்த பொண்ணு வந்து ஆ சிவிலு பட் ஆனா அ சிவிலு ஆ சிவில் இல்ல சாரி சாரி ஆ அந்த பொண்ணு வந்து ஐ டி டிபார்ட்மெண்ட்டு ஐடி டிபார்ட்மெண்ட்னா தெரியும்ல அது வந்து உங்களுக்கு இன்ஜினியரிங் இருந்தா அது தெரிஞ்சிருக்கு பட் சிவிலு அங்க இருந்தது வந்து சிவிலு மெக்கானிகக்கு ஆட்டோமொபைல் ஐ டி ல யாருமே இல்ல ஐ டி டிபார்ட்மெண்ட்ல இது மூணு மே அந்த டிபா அந்த பொண்ணு இருக்க டிபார்ட்மெண்ட்டே இல்ல பட் ஆனா அங்க வந்து அந்த மூணு டிபார்ட்மெண்ட் இருபத் தஞ்சு பேர் இருந்தாங்க பாத்தீங்க இருபத்தி அஞ்சா பதினேழு ஆ பதினேழு பேர் அந்த பதினேழு பேரு இல்ல இல்ல மெரட் மெரட்ட கூப்ட்டது சீனியர் அதுவு அவங்க ஆ அந்த பசங்க வந்து ஜூனியர் பசங்க அந்த இருவத் பதினேழு பேருமே அவங்க எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் இயரு ஆ அவரு வந்து தேர்ட் இயரு அந்த எங்க டிபார்ட்மெண்ட்டுல போனவர் தேர்ட் இயர்
கோய்த் ஃபர்ஸ்ட் இயர் பசங்கல்லருந்து தேர்ட் இயர ரக்கிங் பண்ராளா
ஆமா தட் பட் அது அங்கதா இருந்த ப்ரண்ட்டு அங்க அவரு அவங்க பேசி சண்ட ஒரு கால்மன்நேரோ பக்கோ அடிக்க போனா அடிக்க வர்ரா அடி அப்டினு மெரட்டிக்கிட்டே இருந்தாங்களா இவரு வந்து பைனலியருக்கு ஏதோ எல்லா காலேஜிலுமே எல்லா டிப்பாட் அப்ப உள்ள ஒரு டானு பெருசா இருப்பாங்கல்ல பெரிய கேங்ஸ்டர் மாரி அவரு ஃபோன் பண்ட்டாரு
ஆ
அவுரு பா இப்ப இந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து டானா இருக்கவருக்கு ஆட்டோ டிப் மொபைல் டிபார்ட்மெண்ட் வந்து ஃப்ரெண்டா தான இருப்பாங்க எப்டியு எல்லா கதையிலயும அப்டித்தான அவரு ஃபோன் பண்ணி அங்க ஃபோன் பண்ணி அவங்க சீனியர் கிட்ட பேசி அதுக்குள்ள அவங்க பேசுன பத்து நிமிஷத்துல அவங்க வந்ட்டாங்க சீனியர் பைனல் இயர் ஸ்டூடன்ஸ் ஒரு ஏழு பேரு அது எல்லாமே என்ன சிவில்ல நாலு பேரு ஆட்டோமொபைல்ஸ்ல ரெண்டு பேரு இவரு இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்க அவங்க பசங்கல்லா அங்க உக்காந்துட்டு அவங்க கேட்டா இதுக்காகற இவன ரக் அ எங்க இந்த தேர்ட் இயர் பசங்கல ஃபர்ஸ்ட் இயர் பசங்க இத்தன பேர் பேசுறீங்கன்னா நாங்க வந்து அதுல வந்து அஞ்சு பேர் வந்து லவ் பண்றாங்களா அந்த பொண்ண அஞ்சு பேர் லவ் பண்றதுக்கு ஆமா அஞ்சு பேர் வந்து லவ் பண்றதுனால பதினேழு பேர் கூட வந்திருக்காங்க பாத்துக்கோங்க இதுதா பைடே ஆ ஆமா படத்துல கூட நடக்காது எந்த மாதிரி ஒரு கதையா சொல்லிருக்காங்க
இப்ப வந்து யாருன்னா ஒருத்தருக்கு வந்தா பரவால அஞ்சு பேர் லவ் பண்றாங்கனா
ஆமா அது அஞ்சு பேருனா அப்ப அது பிரச்சன அந்த அஞ்சு பேரு வந்திருந்தா கூட ஓ கே அது வந்து ஒரு ஒரு அது கூட வந்த பன்னெண்டு பேர யத்தீங்க அந்த கூட வந்து பன்னெண்டு பேர் யோசிச்சு பாரு
அவங்க சம்பந்தமே இல்லாம வந்து மாட்னவுங்க
ஆ ஒருத்தரு ஒருத்த தேர்ட் இயர் பசங்கிட்ட சீனியர் கிட்ட பேசனு நீ தனியா போய் பேசுந்தத விட சரின்னு ஒரு இ இருக்கு ஒரு லாஜிக் இருந்துருக்கு ஒவ்வொருத்த ஒவ்வொருத்தரு தனியா தனியா போய் பேசிந்தா கூட எல்லா சேந்து ஒருத்தங்கிட்ட பேசுறா நாங்க அஞ்சு பேர் அதா படத்துல சொல்லுவாங்கள அங்க எல்லா பண்றோ யாருக்கு கெடைக்குதோ அதுவே அது மாரி ஆ அதா படச்சு வருவாங்க யார் கெடச்சாலு அவங்க வெலகிடனு அத மாரி இதெல்லா சரி ஃபண்ணா ருந்ச்சு அதெல்லா கேக்குறப்போ
அ ப்ரோ நா கால் பண்ட்டுமா நீங்க கால் பண்றீங்க ல்ல ஃப்ரீயா இருக்கீங்ளா
ஆ நா எத்தன கால் ஆச்சுன்னு தெர்ல நீங்க ஒன்னு கால் பண்ணுங்க போத பாருங்க இல்ல நா பண்ற
ஆ ஓகே ஆ சரி
நானு திருப்பி அஞ்சு பண்ணலாங்க அதுக்காக பண்ணுங்
அ சரி சரி ஆ ஓகே